ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது என்னாச்சு ஃபோன்ல இது கம்மியா இருக்கா
ஆமா இப்ப போணு மேல வந்து ரொம்ப நேரோ ஆச்சி ரொம்ப நேரோ ஆச்சி பத்து
ம் ம் ஏ ரொம்ப நேரோ இருந்த இது சொல்லுவாங்களா
ம் ஆமா ரொம்ப நேரோ உக்கான்டு கேக்கே என்ன பண்ணன்னு கேப்பாங்க நா போய்ட்டு தோ மறுபுடி லாப் லாப்டாப் எத்தித்தா வந்தே
ஆ
அதனால கீழ இது கெடக்கல நெட்டு கெடக்கல அதனால மேல ஒக்காந்து பண்ணி அப்டின் சொல்லுவே ஏதோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேனு சொல்லுவே
ம் ம் அப்ப ஒங்க அண்ணே என்ன பண்றாங்க
அவனு ஒரு கம்பெனிக்கு இதே சரவணம்பட்டி ஒரு கம்பெனிக்கு டிரெய்னிங் போயிட்டு இருக்கா
ஓ ஓ
அங்க ஒரு மூனு மாசோ போய்ட்டு இருக்க போயிட்டு ஒரு ஒரு மாசோ ஆச்சு ஆனா
இல்ல டெய்லியு வந்து எப்டி போறாங்க அப்றோ
வண்டியில
ஓ செரி செரி
போய்ட்டு அது பர்மனட் ஆகுறதுக்கு ஒரு மூனு மாசோ இது ஆறு மாசோ ஆகுமா மா அதா போயிட்டு இருக்கா
அது வரைக்கு காசுதா கெடைக்குமா இல்ல
காசுல எதுக்கமே காசு இல்ல அங்க போவா அப்ப சனிக்காலழத்து சம்பள ஐந்து ரூபா அது முன்னாடி இருந்து ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட ப்ரெண்டு பைய ஒருத்தர் வந்துட்டு இதுமாரி வீடெல்லா ட்டு கட்டி இருந்து வாடகைக்கு விடுறது பூச வெப்பாங்கல்ல அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அந்த மாரி நெறய பம் க்கம் நெறய பக்கம் வ போட்டுரு இப்ப சரவணம்பட்டி எல்ல நெறய பக்கோ வந்துட்டு வீடு இருக்கு அப்ப எல்லா பக்கமே ஒரு அவ ஒரு நாள் போய் போய் பாத்துட்டு
இரு இங்க பொண்ணு மாப்புள்ள வராங்க
ஓ செரி
இல்ல வந்துட்டு இது போட்ருக்காரு ஜீன்ஸு பேண்ட்டு
ஜூன்ஸ் பேண்ட் போட்டுருக்காரா
ஆமா பொண்ணு வீட்டுக்கு வராக்கு வே வேஸ்ட்டி கழட்டிட்டார என்னன்னு தெரில்ல
ஆ டிரஸ் மாத்திட்டு வந்திருப்பாங்கல்லா இருக்கு
அதுக்குனு ஜீன்ஸ் பேண்டா
நா என்னமோ ஒ முடிஸ்த பொண்ணு வீடு வீட்டுக்கு இந்த பக்கோ இருக்குமே அந்த வீடு தான
இந்த எறக்கத்துல இல்ல இல்ல எறக்கத்துல ஆ
ஓ செரி செரி ம் உங்க அம்மா ஏதாச்சு சொல்றாங்ளா வேலக்கி பாக்க சொல்லி
எங்க அம்மா சொல்லிட்டு தா இருக்கு பாக்க சொல்லி
ம் அங்க ஒங்க அம்மா கேக்குன் சொன்ன பக்கோ என்னாச்சு
எங்க அம்மா கேக்குறேன் சொன்னப்பக்கோ வந்து இந்த மாச கடைசிக்குள்ள சொல்றேன்றாங்க எடுக்கனுன் நெனச்சா எடுத்துருவாங்க ங்க வேணுன்னே பண்றாங்க எடுக்கறக்கான இது இல்லைன்னு நெனக்குறே
சொல்லவா செஞ்சரலாங்க இந்த மாரி இப்ப எடுக்க மாட்டோ நீங்க வேற பக்கோ பாருங்க அப்டீன்ற மாரி சொல்லால்ல
அதுவு சொல்ல மாட்டிக்கிறாங்க
ம் சித்திப்பாதா அவுங்க சொல்லிட்டாங்கன்னா கூட நம்ம வேற பக்கோ பாத்துக்கலா இல்ல இவங்கள மட்டுமே கேட்டுட்டு இல்லாம வேற பக்கமாச்சி பாக்கலா ஆ இவங்களே நம்பிட்டுருக்க வேண்டா எங்கயாவது சொல்ட்டாங்கனா போயி பாக்கலா
ம் செரி எதுவும் பன்லானா இப்டியே வீட்லயே இருக்கறதுக்கு கடுப்பாதா இருக்கு
ஆமா மதியானத்துக்கு சாப்பாடு இருக்கா இனிமேதா பண்ணணுமா
மதியானத்துக்கு சாப்பாடுருக்கு எங்க அம்மா தா காலைல முட்ட கொழம்பு வச்சிட்டு போச்சில என்னாச்சி எங்க அம்மா வந்துட்டு முட்ட வை கொழம்பு வை க்கேறக்கு முட்டயல்லா வேக வஸ்ட்டாங்க வெங்காயோலாம் உறிஸ்ட்டாங்க சின்ன வெங்காயம் எல்லா உறிச்சிட்டாங்க கரண்ட் போயிடுச்சா கொழம்பு வக்கிறக்கு எட்டு மணிக்கிட்டே கரண்ட்டு போயிருச்சின் சொன்ன இல்ல அதனால அத அந்த வெங்காயத்தே வெட்டி போட்டு எதோ கொழம்பு பண்ணிருக்காங்க அது ஒரு மாரி காரமா இருக்கு
ம் எதுவுமே எதுவுமே அரச்சி ஊத்தாமா அப்டே வச்சிட்டு போய்ட்டாங்க இல்ல
ஆஹ அரைக்கவே இல்ல
ம் அதனால ஒரு மாரி காரம் தெரிது
அது கிரேவி மா செரி அது எதுவுமே அரைக்கலன்னு கிரேவி மாரியாச்சி வச்சிருக்கலாம் இல்ல அதுவு பண்ல
செரி அவசர அவசரமா வச்சிட்டு போயிருப்பாங்க
ம்
பணத்த குடுத்து அவுங்களும் அத எடுத்துட்டு போயிட்டாங்களா
எங்க அம்மா அத எடுத்துட்டு போல எங்க அம்மா க கடைக்கு போயி சாப்ட்டுரும் எங்க அம்மா கடைக்கு இதுலாம் கொண்டு போ கூடாது முட் ட மீனு இது மாரி இதெல்லா கொண்டு அசைவம்லா கொண்டு போக்கூடாது அ அசைவம்லா கொண்டு போனா வேலயில் நிப்பாட்டிருவாங்க
இன்னு கொஞ்சோ பாப்பாங்களா என்ன கொ
பாக்க மாட்டாங்க யாராச்சி பக்கத்துல இருக்கவங்கள கவனிப்பாங்களே என்ன சாப்பறோன்னு
ம் ம் இல்ல இது பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கவங்களையும்
மோண்டு குள்ளயே முட்ட வச்சி ஸ்பூன் இருக்குல்ல பூண்டு அப்டி எடுத்து எடுத்து சாப்ட்டுருந்துருக்காங்க முட்ட வெளிய எடுத்து மொத்தமா சாப்ட்டதானா தெரியும்
ஆமாமா
அப்டே ஸ்பூன் இது டிஃபன் குள்ளே சாப் அதுவும் தெரிஞ்சிருச்சி கேமரால கவனிச்சிருக்காங்க
ஓ கேமரா வச்சிருக்காங்களா
எங்க அம்மா சாயி எங்க அம்மா தெக்கிற எடத் துல கேமரா இல்ல சாப்பறக்கு ஒரு எடம் இருக்குல்ல அங்க கேமரா இருக்கும் அங்க கவனிச்சிட்டு இந்த மாரி வேலைக்கு வர வேண்டான் சொல்ட்டாங்க அப்புறோ நா இனிமே பண்ண மாட்ட அப்டின் சொல்லி ஒரு மாசோ கழி்ஞ்சிதா வேலைக்கு வர சொல்லி சேந்தாங்களாமா
ஏன் முட்ட கூட கொண்டு போ கூடாதா சி மட் இது மட்டனு சிக்கனு அதல்லா குடுப்பாரா
அந்த பட்டு இதல்லா கல்யாணத்துக்காக எடுக்க வரது அப்போ அங்க அந்த எடத்துல வந்து சுத்தமா கல்யாணத்துக்காக எல்லாரும் கல்யாணப்பட்டு தான எடு க்க வருவாங்க அங்க ம் அப் ப அவுங்க அங்க சா உள்ள அந்த சாமியோட இதுல வச்சிருக்காங்க அங்க வச்சி சாமி கும்பு ட்டு அவுங்களுக்கா குடுக்கற அந்த கல்யாண பட்டு போய் இப்டி அசைவம் தொட்டு இப்டி பண்ணக்கூடாது
ம் செரி செரி ம் கரெக்ட்டு தா
ஆமா எத்தனையோ பேர் வந்து கல்யாண பட்டேடுக்க அவ்ளோ சுத்தமா வருவாங்க
ஆமா கல்யாணோ ஆ கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பந்தக்கால்லா போட்
த்துக்கு ஆரம்பிக்கும் போதே நறைய பேர் இந்த கல்யாண் நா இத்
நான்வெஜ் ஆமா‌ அசைவோ எதுமே சாப்டமாட் மாட்டாங்க ஆமா பேச்சி எடுத்து இது முடிவாயிருச்சனாலே இது சாப்பட மாட்டாங்க
ம் ம்
இன்னும் உ தங்கச்சிக்கி மட்டியு எக்ஸாம் எ எப்ப முடியுது ரெண்டாவது ஃபஸ்ட்டு தக்காச்சிக்கி காலேஜு
அவளுக்கா அவளுக்கு காலேஜ் எப்ப இப்ப ஆரம்பிச்சிருக்கெல்ல இப்ப இதுதா போயிட்டுருக்கு
இதா கடைசி
எக்ஸாம் ஆமா கடைசி வருஷோ
ம்
யாருமே வர்ல பொண்ணு மாப்புள்ள இப்ப வந்தாங்கன்னு சொன்னேன்ல அவுங்க பாட்டுக்கு எதுவு வண்டியிலருந்து வந்து எறங்கணாங்க கூட யாருன்னு வரல்ல அவுங்க பாட்டுக்கு ரெண்டு பேர் சும்மா எப்பிடி நடந்தா அவுங்க மாப்புள்ள பாட்டுக்கு முன்னா நடந்தாரு இந்த அக்கா பாட்டுக்கு பின்னா நடந்தா அவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள
எப்படியா சொந்தக்காரங்க யாருமே வர்லையா
தெரியலல் நா கவனிக்கலையா தெர்ல இவுங்க ரெண்டு பேரு மட்டு பின்னாடி வந்தாங்க
ம் ஒரு பின்னாடி கார்ல் அந்த மாதிரி வச்சருந்தாங்க
ஆ ஹா வர்
ம் ம் அந்த அக்கா இது ரோஸ் கலர் பொடவ கட்டியிருக்காங்க
ம் ம் நீ என்ன பண்ணது டைட்டாருக்கு பிரச்சன
ஆ சொன்னே எங்க அம்மா இப்பிடி பண்ணி காமிச்சுனா எங்க அம்மா அப்புடி பண்ணி அது வந்து இங்கே இது வர வச்சறாத விரிசல் விட வச்சிடாத தெச்சுக்கலா அப்புடின்னு சொல்ச்சு அப்படி இப்புடி பண்ணி காமிச்சிட்டுருந்தே டைட்டாருக்குன்னு
அக்கா எங்க ஊருக்கு போயிட்டாங்களா
எங்கக்கா ஊர்ல மன்னார்குடியில தா இருக்கு போனக்கு அப்புறோ பேசவே இல்ல
ம் எப்போ போனாங்க
ஆ கீர்த்திகா வர வர ரொம்ப சவுண்டா பேச ஆரம்பிச்சிருச்சு பேசுறதே இருக்குல ரொம்ப சத்தமா பேசுது
ம்
எனக்கு விடாம ஒரு கால் வந்துட்டே இருக்குது
யாரு அண்ணாவா
ஆமா
சேரி
எங்கேருக்கோ என்னல்லா பாக்கறதே இல்ல
ம்
இல்ல எங்கக்கா எங்கருக்கோ என்னெல்லா கவனிக்கிறதே கெடையாது எ சம்மந்தமே இல்லாம கத்தி பேசுறா ரொம்ப அவுங் கூடர்தா நமக்கே ஒரு மார்ருக்கு என்னடா இது மத்தவங்களா நம்மள ஒரு மாரி குருக்குருன்னு பாக்கற மாரி பண்றா
ம்
அதுனாலே நா அப்டியெல்ல பண்ணா கொஞ்சொ அப்டியே ஓரமா ஓ ஓடி வந்தர்றே இந்த சைடு
இல்ல இப்போ சத்தமா பேசுறாங்களா இப்போ சும்மா நம்ம சாதாரணமா பேசும்போது சத்தமாதா பேசுறாங்களா
ஆ எல்லாருமே நம்மள ஒரு சைடு திரும்பி பாக்குறோ தேமி என்னடா ஒருத்தங்க இவ்ளோ அமைதியா இருக்குற எடத்துல கத்துறாங்க ய்யோ என்ன இப்டி பண்றாங்க அப்டிங்கிற மாரி பாக்குற மாரி பண்றா
ஒரு இதே இல்ல நாகரிகமே இல்லாத மாரி
எப்போ போனாங்
இது இந்த மாரி விஷயத்துல எல்லந்தா புடிக்காது கல்யாணம் முடிஞ்சோ எங்க அக்காக்கு இன்னொரு அக்காக்கு கல்யாணோ ஆச்சுல்ல அங்க அக்காக் கல்யாண முடிஞ்சு ஒரு ரெ ஆ ஒரு ரெண்டு நாள்ல கெளம்பிட்டா அவங்க மாமியார் கொடம்பு சரில்லாம இருந்துச்சு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிருந்தா
அன்னிக்கு நம்ம பாத்தோல அன்னைக்கு நம்ம பாத்தோல ஒரு கடைல அதுக்கப்றோ கெளம்பி போனாங்களா
ஆமா அப்ப நீங்க எப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு அந்த ஒரு நாள் கழிச்சு அப்டி இரவு ரெண்டு நாள் கேப் இருந்துச்சு கறி விருந்துக்கு அந்த அப்ப பாத்தீங்க கறி விருந்து முடிச்சுட்டு கறிவிருந்து அன்னைக்கு நைட் கெளம்பிட்டா
ஓ செரி செரி ஆ இப்ப என்ன பண்ணுவ இப்போ வீட்ல சும்மாதானே இருக்கே ஒ வீட்ல சும்மாதான் இருப்பே என்ன பண்ணுவ
நா சும்மாதா இருப்ப
சும்மாவே உட்காண்ட்ருப்பே டி வி பாக்க மாட்டே ஃபோனு பா
டி வி காலைல இருந்து போடல இப்ப வேணா கொஞ்ச நேரோ வேணா இப்பதா செய்தேஜ் போட்டுட்டேன்ல ஃபோனுக்கு அப்போ அதுல பாத்துட்டுருப்பே எதாச்சு பாத்துட்டுருப்பே எனக்கு தொண்ட இருக் குல்ல ஏனே தெர்ல ரொம்ப வலிக்குது சளி புடிச்சு தொண்ட வலி வருது காச் சல் வந்துருமோன் தோணுது
ஆமாமா காச்சல் வரதுக்கு முன்னாடி ஒரு மாரி வலிச்சுட்டே இருக்கு
நேத்து சாப்ட்டா இது வேல செய்து போல இருக்கு பனி
ஆ பனிக்கூழ் ம் இன்னொன்னு வேணு இன்னோனு குடுங்க வாங்கி வாங்கி சாப்ட்டேல
தெரில அதுவா அதுனால இப்டி ஆகுமான்னு தெரிலியே
இல்ல நேத் தலைக்கு குளிச்சிட்டு வந்தில ஆ தலைக் கு எண்ண வச்சு தலைக் குளிச்சிருக்க வந்து நைட்டி
எங்க அம்மா கேட்டா ஏ ஆச்சு கேட்டா எனக் தெரில ஏ காச்சல் வந்துச்சுன் கேட்டா எனக்கு தெரில தெரிலன்னனு சொல்லிட்டு இருப்ப இத சொல்லவே மாட்டே
நைட் வந்த பால் அந்த மெளகுல்லா போட்டு குடி
ஆ அதா பண்ணணு
ம் அப்ப கொஞ்சொ செரியாவு இல்ல சூப்பு எதாச்சு வாங்கி குடி சரியாகு
எங்க போய் சூப்பலா வாங்கறது
அங்க கோவைப்புதூர்ல கெடைக்கும்ல இல்ல உங்க வீட் பக்கத்துல கெடைக்காத சூப்பு
கோவைப்புதுர் கெடைக்கறக்கு நா எப்டி கோவைப்புதுர் போற இங்க எங்க வீட்டுக்கே ஒன்னுமே கெடைக்காது எங்க வீட்டுக்கிட்ட இங்க பக்கத்துலே ரெண்டு பொட்டிக்கட இருக்கு கா அந்த ரெண்டு பொட்டி கடைமே சாத்திதா இருக்கு காலைல கொஞ்ச நேரோ ஏன்னா பால்லா வாங்கறக்காக வருவாங்க தொறந்திருப்பாக கால்லேலே ஒரு ஒம்போது மணி வரைக்கு தா இருக்கு அதுக்கு ஒம்போது ஒ பத்து மணி வரைக்கு இருக்கணு அதுக்கப்புறோ சாத்திய திரும்ப சாய்ந்தரோ தா தொரப்பாங்க சாய்ந்திரோ தொறந்துட்டு ஒரு கட மட்டு நைட்டு கொஞ்ச நேர வரைக்கு இருக்கு ஒரு ஒம்போதுர வரைக்கு இருக்கு அப்பறோ சாத்துவாங்க இன்னொரு கட சாய்ந்தரோ ஒரு ஏழு ஆற்ரைக்கே சாத்திருவாங்க
செரி செரி செரி எங்க பாட்டி கூப்பட்றாங்க போறே
ஆ செரி ஆ